ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா
ஹலோ கேக்குதா ஆஹ் கேக்குது
ஆஹ் எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
ஆ நல்லா இருக்கோம் நீங்க
ஆஹ் நல்லா இருக்கோ சிஸ்டர் டீ எல்லாம் குடுச்சி ட்டீங்களா
ஆஹ் டீ எல்லாம் குடிச்சாசீங்க சிஸ்டர்
அப்பறம் வேற என்ன சொல்லுங்க சிஸ்டர் எப்டி போகுது உங்க லைப்லாம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி பிரேக் கை கேக்குது எனக்கு
ஆஹ் இப்ப கேக்குதா
ஆஹ் இப்ப கேக்குதாங்க கிளியரா இருக்குது ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ஆஹ்
வேற என்ன சிஸ்டர் இன்ன என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல நானு எங்க பசங்க நா ஹஸ் ஹஸ்பண்டு ரெண்டு பசங்க தா உங்க வீட்ல
நோ நானும் ஏன் ஹஸ்பண்ட் ஏன் ரெண்டு பசங்க
அப்படியா ஓகே ஓகே என்ன பசங்க
ரெண்டு பசங்க உம் ஆஹ் பாய் ஒன்னு கேர்ள்ளு
ஓகே ஓகே
ஆஹ் உங்க வீட்ல
உம் என்னது
உங்க வீட்ல
எங்க வீட்லயு அப்டிதா உம் ரெண்டுமே எனக்கு வந்து ரெண்டுமே பாஸ் பாய் தா உம்
ஆஹ்ஹ் ஓ
உம் என்ன படிக்கிறாங்க
ஒரு பைய்ய வந்து பிளஸ்டு பொண்ணு வந்து சிக்ஸ்
செரி செரி என்னோட பையவந்து தேர்ட் ஸ்டாண்டடு ஃபஸ்ட் ஸ்டாண்டடு
எனக் கென்ன பெஷல் உங்க வீட்ல
எங்க வீட்ல கேக் வாங்கிட்டு வந்தோ
என்னது கொஞ்ச கிளியரா இல்ல மீன்-மீன் ஓகே ஓகே உம் ஆஹ் இப்ப கேக்குது உஹம் மீனு மீன் கொளம் ஹா உம் மீன் கொழம்பு இது
ஆஹ மீன் குழம்பு வச்சே
உஹம்
என்னது
ப்ரை ப்ரை பண்ணோ
ப்ரை பண்ணிங்ளா ஓகே ஓகே
ஆஹ் ஆமா
உஹம்
நீங்க உங்க வீட்ல
இங்க வந்து இன்னிக்கு ரசோம் உம் உருளகிலங்கு பொரிலு கீரை அதெலா தா உம்
நாங்க வந்து இன்னைக்கு ரெண்டு-ரெண்டு மாசோ ஆய் செரி மீனு சாப்டாம
ஆஹ் ஓங்களு தட காலமா இருந்தனால இப்பதா உங்களு இங்கதா இருக்கு ம் அதனால மீனு நாங்களும் ஊரு பேயிருந்தப் அப்போ மீனே கடைக்கல சுத்தமா ஆமா தடைக்காலம் நல்லா மீனே கிடைக்கல சின்ன மீன் மட்டுமாதான் சாழ நேத் நெந்திலக அந்த மாரி உஹம் வேற எதுவும் கிடைக்காது உம் என்ன மீன் வாங்குனீங்க இன்னைக்கு
வந்து என் பாறைன்னு சொன்னாங்க சின்ன சின்னதா இருந்துச்சு
ஆஹ்
ஆஹ் அவளோட அ வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நானே தட பட்டனது எப்போதும் கடையில தான் கப்பட்டு வருவாங்க
ஆஹ் முழுசா வாங்கிட்டு வந்துட்டாங்கோ உம்
ஆமா அக்கப்புறம் நானே தச் பண்ணி கிலின் பண்ணி இதா ரெண்டு மாசம் ஆயிடுச்சே மீன்
ஆமா ஆமா நமக்கு அந்த மீன் சாப்பிட்டு பழகனவங்களுக்கு மீன் மீன் தான் உம்
எங்கவிட்டு இல்ல வேற வன்சு நான்வெஜ்ஜ் தான் நான்வெஜ்ஜல மீன் மட்டும் புடிக்காது
இறால்
ஆஹ் இறா சாப்பிடுவாங்க இதா சொன்னனே இறா சிக்கன் பிப்ஃ
ஆஹ் ஆஹ் சோஷல் எல்லா வீட்லே அந்த மாரி தான் எங்க வீட்டிலிம் அதே அது தான் எங்க ஹஸ்பண்டுக்கும் மீன் சுத்தமா பிடிக்காது ஆனா இறா சாப்பிடுவாங்க சிக்கன்னு மட்டன் அப்படியே ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கு இது அப்படி அது டேய்லி ஏதாச்சு அதவிட தொட்டு இருக்கு இருக்கணும் உங்களுக்கு விளாட முட்டையாச்சு அந்த மாரி வீட்ல இருக்கணும்
ஆமா எந்த வீட்ல அப்டிதான்
ம்
அதுனாலே இ ரெண்டு மாசம் கழிச்சி இதா பேயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து சமச்சி
ம்
நல்லா திருப்தியா உக்காந்து சாப்டு கொஞ்ச சாப்ப
ஆமா அது ரொ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஆமா ரொம்ப நாள் வந்து கழிச்சு மீன் சாப்பிடும்போ அது ஒரு தனி டேஸ்
ஆமா
ம் நைட்டுக்கு சமையல் முடிஞ்சிருச்சா இனிமேதானா
நைட்டுக்கு வந்து சப்பாத்தி
ம் போடுங்க ஓ ஓகே நீங்க நீங்க மட்டும்தானே இருக்கீங்க
நீ
இகொல்லோ ஆமா ஆமா நீங்க உங்க ஃபேமிலி மட்டு தான
ஆமா எங்க ஃபேமிலி மட்டு தா நாங்க நாலு பேர் மட்டு தா ஆமா அதுனால அவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதா சமைக்க வேண்டியதா இருக்கு
ஓகே ஓகே ம்
ம் நா புடிச்சது ரெண்டு மாச ஆ
ஆ